அப்டிங்ளா
உம் கேக்குதுறா கேக்குதுறா மழ வர மாரி இருக்கா
நா வீட்டுக்குள்ள உக்காந்து பேசிட்டு இருக்கக்கா வெளிய இன்னு நா வரவே இல்லயே ஆ லைட் வெளிச்சோ இல்ல
ஓ செரி செரி செரி
ஆ
இங்யெல்லா ஒரே ப ஆ இல்ல மழ வர மாரி இருக்கு கு எடறிட்டு இருக்கு வெளில கொஞ்ச காத்து லேச அடிச்சுட்டு இருக்கு போல
அஆ நா இன்னிக்கு வேற உங்ககிட்ட பேசிக்கிட்டே நா வந்து மே சு பாக்கலான்னு சொல்ட்டு எங்க ஊர்ல வந்து டென்ட் இந்த தெரக்கட்டி போடுவாங்கல்ல வெச்சு போட்டு படம் போடுவாங்களா அந்த மாரி மேட்ச் போற்றோன்னு சொல்லி இருந்தாங்க அப்பறோ நானு ரெடி ஆன ஏழு மணி கி கிரிக்கெட் மேட்ச் பாத்துட்டு அப்டே பேசிர்லா அப்டின்னு சொல்ட்டு ரெடியா என்ன அப்புறோ பாத்தா மழ வந்து ல்ல கெடுத்துருச்சு அதுக்கு முந்தன் நாள் யூத் படம் போட்டிருந்தாங்க பாத்துட்டு இருந்தது சார் போட் உக்காந்து பாத்துட்டு இருந்தே
ஓ வீட்டுக்கு வெளிலேவா கொஞ்ச தூரம் போணுமா
அங்க போட்டு இங்க வரைக்கும் காத நல்லா கே்க ஸ்கரீனும் நல்லா தெரியும்ன்னும் பிரச்சின இல்லை
ஓ அததுக்கு நம் நீங்க உங்க வீட்ல இருந்து வெளியில போன ரோட்லயே தெரியுமா
ஆ ரோ கில்லே தெரியு ரோட்லய சேர் போட்டு இந்த டைம்கு யாரோ வண்டி எல்லா போவாதா ரோட்ல அதனால வந்துட்டு வெளிவே சார் போட்டு உக்காந்து அ டீ இதெல்லா எடுத்துட்டு வந்து வச்சுட்டு குடிச்சுட்டு பாத்துட்டு இருப்பே
பாருடா பக்கத்து வீட்ல இருந்துல்ல எல்லாருமே செட்டுக்கு
பக்கத்து வீட்ல எல்லா இருந்தல்லாம் எல்லாரும் தூங்கிருவாங்க அதா அங்க போ கொஞ்சம பேருதா உக்காந்து பாப்பாங்க இப்பல்ல யாருக்கு இப்ப வந்து அதிகமா படம் பாக்குறாங்க போன்ல ஏத்தி பாத்துக்கறாங்க எனக்கு நைன்டி கிட்ஸ் மாரி பாக்கனு சொல்லி ஆசா அதனால நா உக்காந்து பாத்துட்டு இருப்பே
ம் ஹூம் வீட்ல எ கூடவே யாராவது வருவாங்களா இல்ல நீ மட்டும்தானா
ப்பங்க எங்க அம்மா முன்னாடி போய் நின்னு பாத்துட்டு இருப்பாங்க நா உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்க நா பின்னாடி ச்சேர் போட்டு உக்காந்து எங்க வீட்டுக்கு வெளிய உட்காந்து பாத்துட்டு இருப்பே
நல்லா இருக்கே
நைன்ட்டி கிட்ஸ் மாரி நல்லா இருக்கு கீழ கை வை நல்லா மூமெண்ட்ஸ் இல்லைக்கா நைட் நேரத்துல நா மட்டும் தனியா உட்காந்துப் படம் பாக்
நல்லா இருக்குல்ல அ நா அப் அப்ப இந்த மாரி அப்டின்னா ஆர்கெஸ் கெஸ்ட்ராலா பாத்ருக்கியா ஆர்கெஸ்ட்ரா இல்ல இல்ல டான்ஸ்ஸு மியூசிக்
அ அ அதெல்லாம் நானே பார்டிஸ் பேட் பண்ணியிருக்கங்க்கா சின்ன வயசா இருக்கும்போது டான்ஸ் அது டான்ஸ் எல்லாம் வந்து அ எங்க ஊர்ல வந்து இது பண்ணுவாங்க ஸ்டேஜ் எல்லா போட்டு ஆட சொல்லுவாங்க ஒரு நாலஞ்சு பாட்டுக்கு ஆடிருக்கே
ம்
அப்பறம் இந்த அ இந்த படத்துலயெல்லா வருமே இந்தப்பாட்டு தீராத விளையாட்டு பிள்ளைல லாஸ்ட்டா அந்த மூணு பேரு ஆடுவாங்கல்ல
ஆமா
தங்க தங்கவே மோஸ் சாங்க் ஒன்னு ஆடுவாங்க அ அ அந்த பாட்டுக்கு நல்லா ஸ்டெப் போட்டேன்னு சொல்லி அதுக்கு ஆடுனே அப் அப்பறம் வந்துட்டு கொக் குப் பறப்பற சாங்கு இ இப்ப ரீசென்ட்டா வந்தது கோட ரீல்ஸ் பண்லாந்தா பிளான் பண்ணி வெச்சிருக்கிறே செரி பாக்லா அப்டின் சொல்ட்டு இது பண்ணி வெச் செரி இதுல டிலே பண்ணி வெச்சிக்குறோ லொகேஷன் ஒன்னு கெடைச்சிதுனா ஆடி ரீல்ஸ்
உள்ளே உட்லே ஏய் சூப்பர் சூப்பர் சூப்பர் எனக் கெடைச் தகடே
ஆ ஃபர்ஸ்ட்டு ஒன்னு எடுத்தே அது எ ஃப்ரெண்ட்டு எடிட் பண்ணி கொடுத்தா ஒன்னே ஒன்னுதா எடுத்தே அது மழ வந்தேங்காட்டி ஓரளவுக்கு நல்லாதா இருந்துச்சு அப்புற இந்த ரீல்ஸ் தெடுக்கும் போது செரி பாக்குலா அப்டின்னு சொல்ட்டு ட்ரை பண்ணி வெச்சிருக்கே எங்க ஊர்ல போய் எடுத்துக்குலா அப் புடின் சொல்ட்டு ஒரு ஐடியா
ஓ ஓகே ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் நானு வந்து வ அ போலான்னு பாத்தே என்னன் அந்த மாரி ம் இல்ல பண்ணனது இல்ல ஆக்சுவலி நா ஃபஸ்ட்டு தா இதுல என்னது இதுலதா பாத்துருக்கே டி விலந் தா பாத்துருக்கே நேர்ல பாத்ததே கிடையாது அப்புறோ ஒருக்கா வந்து ங்கியோ போனப்ப தா பாத்தே ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அப்புறோ நானு வேலைக்கின்னு வெளியூர் போனப்போ வந்து நேர்லியயே அவங்கள பாட்டு பாடி டேன்ஸ் ஆட்னதல்லா அப்புறோ அப்புறோ அதுக்கப்புறோ வந்து இப்போ நா மேரேஜ் ஆயி வந்ததுக்கப்பு இங்கேயே வந்து என்ன போட்ருந்தாங்கன்னா ஆனா குட்டி பசங்கல்லா பட்டி மன்றோ அந்த மாரில்லா போட்ருந்தாங்க ஆனா அப்பவுமே வந்து படமெல்லாம் போட்டாங்க போட்டாங்க ஆ படம் போட்டாங்க ஆனா யாரு ஒரு வேகத்துக்கு ஒரு பத்து பேரு ஒரு எ இருவது முப்பது பேர் உக்காந்துருப் ப்பாங்க போக போக் கடசில பாத்தா ஒரு ரெண்டு பேத்துக்
இங்கே நாங்க வந்து இ இருவுது தேர்த்துக்கு மேல ஒக்காந்து அந்த யூத் படயு குரூப்புல வந்து எல்லாரு என்னென்ன படப் போட்லான் சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க பைசன் யூத் து அதுக்கப்புறோ வந்துட்டு ஒரு நாலஞ்சு படோ குடுத்துருந்தாங்க அதுல எல்லாருமே வந்துட்டு யூத்து தா செலக்ட் பண்ணோ சேரி எல்லாரு யூத் படமே கேக்குறாங்க அப் அப்படின்னு சொல்லிட்டு யூத் படமே பார்த்தாச்சு ஒரு இருபது பேருத்துக்கு மேல உக்காந்து ட்டு இருந்தாங்க எல்லாருமே வந்து அப்புறம் நானும் எங்க நான் வீட்டுக்கு முன்னாடி போய் உக்காந்துட்டேன் எங்க அம்மா முன்னாடி நின்னுட்டு இருந்தாங்க
ம் ம்ம்ம்
லியாம்மா நான் முன்னாடி போய் பாத்துக்கறன் நீ உக்காந்து பாத்துட்டிரு இங்கய அப்படின்ட்டாங்க
பனியா இல்லையா இப்ப வெளியில பண்ணிப்பயங்களல
எனக்கு ஏதோ பெருசா தெரிவிக்காது
உஹம் உம் உம்
இப்படிங்கறப்ப எல்லாம் நல்லாதான் இருக்கும் அது ஒரு தனி ஃபீல்கா நைட் நேரத்துல நம்ம மட்டும் தனியா இருக்கறிறது நல்லா இருக்கும் அது ஒரு நல்லா இருக்கும் நைன்டி கிட்ஸ் மாதிரி அந்த படம் பாக்குறது நல்லா இருக்கும்
ஓ சரி நானும் எனக்கு ந இருந்தது நா பாக்குறேன் எனக்கு நா நினைப்பேன் உம் டக்குன்னு வந்து வந்து இணையதளத்தில்ல ஏதாவது வந்திருக்கன்னு பாப்பேன் இல்னா இந்த ஓ டி டி ஏதாவது வந்திருக்கான பாப்பேன் தூ ஏாவது வந்து அப்பப்ப வந்து பணங்கட்டி வச்சிருந்தாங்க அப்படின்னா பாப்பேன் எனக்கு டைம் இருந்ததுன்ன போர்டிச்சது ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஏதாவது வேலை செய்யற தூக்க மறுது இல்ல தூங்கக்கூடாது அந்த டைம்ல பாப்பா வச்சிருக்கிறோம்ஹ் மீட்டிங் இது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா பாார்கக்கணும் அப்படிங்கறப்ப டிவி பாார்ப்பன் அப்புறம் இப்ப நாங்க தனியா போயிட்டோம்மா அதனால அதுக்கு டைமே இருக்கறத இல் எப்படா கேப் கிடைக்க தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரிதா ஒரு எண்ணமே வருது
எனக்குமே வந்துட்டு்கா நா வந்து இப்ப வந்து ஒரு படம் த்துக்கு போலா அப்டின் சொல்லி ப்ளன் பண்ணி வச்சிருக்க ஆனா அது நடக்குமா இ இல்லையாங்கறது தெரியல ஆனா பேய் பாக்கணுங்கற ஆச இருக்கு
ம் ம் ம் ஃப்ரெண்ட்ஸோட போவியா இல்ல தம்பி
மே இல்ல தம்பி தா எங்க போனாலு கூட்டிட்டு போவா வேற யாருமே எங் கூட வரமாட்டாங்க
ஓகே ஓகே ஓகே
சு எத்தன வருஷோ ஆகுது அதனால வந்துட்டு ப்ரெண்டஸ் எல்லா அதிகமா யாருமே இல்லின் வச்சு கங்ள அதனால எனக்கு இப் ப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரண்டுனா எ தம்பி மட்டுந்தா
தமிழ் ஓகே ஓகே ஓக் கே ஓகே அவனே பெரிய பாடிகாடு தா
ஆ எ தம்பிதா கூட்டிட்டு போவ படத்துக்கு அனால எ தம்பி அதெல்லா ஒண்ணு வண் னா எல்லா படத்துலயு இக்கிற மாரி தா வரு ஒரு படத்துக்கு கூட்டிட் போய்ட்டு என்னிய உக்கார வச்சு ரொம்ப ந ரெண்டு மண் நேரோ ஓட்டிட்டானுங்க அதுல என்னடானா ஒரு மாதிரி இருக்குது அப் படிங்கற மாரி எ தம்பி சொல்லி சொல்லி சிரிச்சிட்டே இருந்தா
நானா நீ கவனிச்சிருக்கென்னம்மோ நா ந நா வந்து எனக்கு அவனுக்கு ரொம்ப ஏஜ்னால என்னன் தெர்ல ம் நா கையிலு கை புடிச்சு நடந்த காலம் போயி அவ ஏ கை புடிச்சு நடக்குற காலோ வந்தோன்னே எனக்கு ஒரு ரொம்ப அவ வளந்துட்டா அப்டிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு ப்ச் ஆ ஏனா வந்து நாமதா வந்து அவன சி சின்ன சின்ன விஷயத்துலே நாம வந்து அவன் சின்ன பைய கொழந்த அப்டின்னு பாப்போ அவங்க ஒரு ஏஜ் ஆ னே வந்து நம்ம கை புடிச்சிக் ட்டு நம்மளுக்கு ஒரு சேஃப்டி பாடி கார்டா வந்து அவங்க இருப்பாங்கல்ல
ஆமா அக்கா அது வேணா உண்மதா
ம் என்னடா நம்ம தம்பிகல்லா இப்டி இது பண்ட்டாங்க அப்டினு நானு சித்தி பையனா இருக்கட்டு இல்ல எ தம்பியா இருக்கட்டு நானு ரெண்டு பேத்துக்குமே ஈக்குவலாதா வந்து நானு வந்து என்ன சொல்லது அ பேசுறது இல்ல வந்து அ ட்வேஸ் பண்றது எல்லாமே பண்ணுவ ஏ தம்பி கொஞ்சோ கேக்க மாட்டா ஆனா வந்து சித்தி பையங்கிறப்போ கொஞ்சோ வந்து என்ன சொல்றது கொஞ்சோ வந்து நாங்க கொஞ்சோ க்ளோஸா இது பண்ணிப்போன் வைய ஆனா இவங்ககிட்டயு நா பண்ணுவ ஆனா இவெ கொஞ்சோ கேக்க மாட்டா அவெ கொஞ்சோ கேப்பா அவ கொஞ்சோ பெரிய பையங்க ம் ச் ஆனா இருந்தாலு நா யாருக்கிட்டயு வந்து விட்டு குடுக்க மாட்ட ம் அது ஏ ஏ தம்பி அவங்க நல்லதுக்கு தான பாக்கணு அப்டின் சொல்லிட்லா நா ஏ பண்ற எதாவ்து பண்ணாலு வந்து பண்ணுவ
அ எனக்கு என் தப்பி புடிக்கு ஆனா எதுமே நாங்க வெளிக்காட்டி க்கிறதில்ல அப்பப்பா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு கௌஸ் சிக்கா கவுசிக்கான்னு சொல்லிட்டு நைஸா வந்து பேசுவா அக்கா அக்கான் சொல்லுவா எதாது வேலையாகுன்னா மட்டுந்தா அக்கா வேல முடிஞ்சிச்சுன்னா அக்கால போடி என்ன டி அப்படிங்கிற மாரி ஒரு வர ஆரம்பிச்சு சிரு
ஏ அது அது கரெக்ட்டுதா அது ஃபஸ்ட் அப்படி என்னையே அப்டித்தாத்த பண்ணுவா இப்போ எதாவது வேலையாகணுன்னா வந்து அக் ஆமா இல்லினா வந்து என்ன அப்டின்னு கேப்பா இப்ப இது எங் ஏ இங் இங்கே வேலையாகு நீ ஓ புருஷ வீட்டுல இல்லையா அப்டிம்பா அந்த மாரி அஹ் ஹ கொழந்த என்ன பண்ணுது அப்டிமா அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்பறொ வந்து நம்மளு டிஸ்டன்ஸ் மெயின்டென் பண்ற மாதிரி இப்போ வராது அவங்களுக்கு ஒரு மேரேஜ் ஆனதுக்கப்புறொ ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டென் ஆயிரு ரு அப்டின் நெனைக்கிறப்போ கொஞ்சொ கஷ்டமா இருக்கு வேற நானு வேற வீட்டுக்கு வண்ட்டே உம் சொல்றா சொல்றா
ஆஹ் என் தம்பியும் அப்படிதான்கா இருக்கு எப்ப எடத்த காலி பண்ணுவ அப்படிங்கறான்
அது எல்லா தம்பியு அப்பிடிதா நீதா அங்க போய்டியே அப்பற எ இங்க வந்த ஊங்காத்து இங் ஏ வீசுது அப்டின்வா
பா ச அவைங்க கல்யா பண்ணி குடுத்துட்டா அப்டியே ஒறவு முடிஞ்சிருமா
எல்லாரோ அப்பிடிதா நானா இந்தா பண்ணுவே ம் சேரி நடக்கு பேசுடா பேசுடா அப்டின்டு இர்ந்துருப்பே
அ அ கரெக்ட்டு கரெக்டுக்கா நீங்க பண்றதுதா எல்லாமே கரெக்ட்டு
ம் ம் ஆனா என்னதா இருந்தாலு அந்த பாசோ அப்டியேதா இருக்கோ
ஆமா ஆமா அதுவேணா கரெக்ட்டு தா
ம் ம் ம் சேரிடா
அ செரி அ ஓகே க்கா உங் கூட பேஸ்னுக்கு ரொம்ப நன்றி
நன்றி டா
அ ஓகே அ பாய்